ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா வணக்கம் தோழி கேக்குதுங்ளா
வணக்கம் உம் ம் கே கேக்குது து உங்களுக்கு கேக்குதுங்களா கிளியரா இருக் ந
ஆஹ கிளியரா கேக்
உம் எடி இருக்கீங்க ஆஹ நல்லா இரு எந்தோழி நீங்க எப்படிக்கீங்க
நீங்க நல்லா இருக்
உம் நீங்க எப்டி இருக்கீங்க உம் கே ஆஹ ஆஹ நானு நல்லா இருக்க சரி இப்ப இப்ப இருக்கிற சதாயத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தொழியிறீங்களா ஹலோ
நீங் எப்டி கீங்க
நா நல்லா இருக்க தோழி உங்களு கு நா பேஸ்ரது கேக்குதுங்களா ஆஹ ஹலோ
இல்லங்க இருக்க கே ஹலோ ஹ கேக்கு நா பேசுரது உங்
ஹலோ கேக்குது தொழி உங்களுக் கேக்குதுங்களா
கேக்குது கேக்குதுங்க நீ கேட்டது எனக்கு கேட்டுது இப்ப உள்ள சமுதாயத்த பத்தி எ என்ன நெனைக்கிறீங்க கேக்குறீங்க அதானே இப்ப உள்ள ஸ் சமுதாயம் வந்து கொஞ்சோ சரியாவே இல்லைங்க அப்படிதா நா நெனகிரா நீங்க என்ன நெனைக்கிறீங்க
இப்ப இருக்குற சமுதாயத்துலன அவ் பர்ஸ்ட் இருந்த சமுதாயத்துக்கு இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இப்ப வந்து சமுதாயத்துல என்ன நெனைக்கிறாங்கன்ன ஆ இப்ப என்ன நினைக் கிராங்கன எ எல்லாமே சீக் க்கிரமா முடிஞ்சிடுணு எல்லாமே சீக்கிரமா ஒரு குறி யே ஒரு ஒரு சின்ன டைம்குள்ளையே எல்லா முடிஞ்சிருணு அப்டின்னு நெனைக்றாங் ஒரு பெரிய பெரிய அஹ என்னது ஒரு வேல செஞ்சனா அது வ அ அது கிடைச்சிடுனு ரொண்டுரல்லா இருக்கூடாது அப்டி சொல்லிட்டு நெனைக்கி
ஆமா உம் தாமாங்க
உம்
ஹலோ
ஆ கேக்குது சொல்லுங்க நீங்க என்ன நனைக்கிறீங்க இத பத்தி
அப்படிதாங்க நானு நனைக்கிற இப்ப உள்ள சமுதாயம் ரொம்போ ஃபாஸ்ட் அவசரோ தா எல்லாமே ம் நம்ம இந்த யூடியூப்ல பாக்றோம் இல்லங்க ஷாட்ஸ் எல்லா
ஆமா
இந்த ஷாட்ஸு பாக்கறதே இந்த ஷாட்ஸே அந்த மாரி தா கொண்டு போறாங்க டக்கு டக்கு டக்குன்னு இந்த கொழந்தைங்க எல்லா ஷாட்ஸ் பாக்கறாங்க ஷார்ட்ஸ் பாத்துட்டு அது மாரியே டக்கு டக்குன்னு அவசரமா எல்லாமே பண்ணணு நனைக்கிறாங்க உடனே உடனே நடந்துடணு அப்டின்னு நெனைக்கிறாங்க சமுதாயம் வந்து இந்த தொழில்நுட்பம் வளர்றத னால சமுதாயம் வளந்து ஒரு பக்கம் வளர்ந்திருக்குன்னு சொல்லலா இன்னொரு பக்கோ சரியா இல்ல
ஆமா கண்டிப்பா ம்
நெனைக்கிற தோ
ந்த சமுதாய த்தில அப் அந்த சூழல்ல இருந்த ம மக்கள் வந்து இப்ப இந்த சமுதாயத்துக்கு ஏத்தா மாரி நடந்துட்டு நடக்கறதுக்கு ரொம்போ கஷ்டப்படுறாங்க அப்டின்னு நா நெனைக்கிறே நீங்க
ஆ ஆமா தோழி ஆமா தோழி பழைய காலத்துல இருக்கவங்க வந்து இப்ப உள்ள அந்த ஜென்சி பசங்கன்னு சொல்றாங்கல்ல
ஆமா
பேசறதுக்கே இதா இருக்கு அவங்களுக்கு என்னடா அந்த பசங்கலா ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்காங்ளே எல்லாமே
ம்
அந்த மாரி அந்த மாரிதா நெனைக்கிறாங்க அந்த இந்த பசங்களோட அவுங்கனால வந்து கான்வர்சேஷன் பண்ண முடியல உரையாட முடி டியல எதுவுமே பண்ண முடியில அப்டிதா இருக்காங்க
இப்ப இருக்கவங்க சமுதாயத்துல இருக்கோவங்க மொகத்துக்கு மொக நேர் உக்கு நேரா நின்னு பேசறத விட இந்த தொலைபேசி மூலமா பேசுறதுதா ரொம்ப அதிகமா இருக்கு இதன இத அதனால அவுங்கெ அவுங்க உள்ளத்துல இருக்கிறது தா வெளியே தெரியு அப்டின்னு சொல்வாங்க அதனால நம்ம மூஞ்சிக்கு நேரா பேசம் போது அவங்களுடைய செயல் எப்டி இருக்கு அவங்க எந்த விதத்துல பேசறாங்க என்ன மாதிரி பேசறாங்க அப்டின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியல இல்ல
தெரிஞ்சுக்க முடியு தெரிஞ்சுக்க முடியு நேரா பேசுனா நல்லா தெரிஞ்சுக்க முடியு ஆனா இப்போ ஃபோன்ல பேசுறதால அத பத்தி நம்மள பத் து என்ன நெனைக்கிறாங்க அப்டிங்கறதே நமக்கு தெரியறதில்ல ஃபோன்ல அவங்கள நம்ம நேரா பாக்கறது இல்லிங்களா இப்ப உள்ள பசங்களு நேருக்கு நேரா பேசறத விட ஃபோ ஃபோன்ல பேசுனா கொஞ்ச அதி நேரம் பேசுறாங்க அதே நம்ம நேரா ஆ நேரா நம்ம ஒரு கேள்வி கேட்டு ப பதில் சொன்னா போயர்றாங்க இதே நம்ம வெளியில எங்கேயாவது இருந்து ஃபோன்ல பேசுனம்னா எவ்ளோ நேர வேனாலும் பேசறாங்க அப்போ நேரடியா பேச முடியல நம்மள பா த்து பேசறதுக்கு முடியல ஏன்னா அ அந்த மீடியா மீடியாவயே பாத்து பாத்து பழகிட்டாங்க அதெல்லாந் தா இப்ப உள்ள சமுதாயத்துல ஒரு சீர்கேடா இருக்கு தோழி
ஆம்மாந் தோழி கண்டிப்பா இந்த சமுதாயத்தில வந்து இப் ப்ப மேம்படுத்தனு எல்லாத் தியும் வளர்ச்சிப்படுத்தணு அப்படின் சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க ஏதாச்சு மாத்தணு அப்படின்னு
மாத்தனும் அப்டின்னா மாத்தணும்னா இப்ப உள்ள அந்த நெட் வசதி எல்லா பசங்க வந்து சரியான படிக்கு யூஸ் பண்ணணு அந்த மாதிரி இந்த தொலில்நுட்பத்தலா மாத்தணு தோழி
கண்டிப்பா தோழி இது ஒரு சரியான ஒரு ஆஹ் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே இருக் ப இப்ப எல்லாருமே சின்ன வய சின்ன வயசுல இருக்குற குழந்தைங்கலா கூட இந்த தொலைபேசிய பார்த்து இந்த இணையதளத்துல பார்த்து பார்த்துதா வளர்றாங்க இந்த ஆக்டர் மாரி நம்ப ஆகணு இந்த ஆக்டர் மாரி நாம் நம்ப இந்த மாரி ஸ்டை ஸ்டைல் பண்ணிக்கணு இந்த மா இப்டிதா நம்ப இருக்கணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனப்பான்மை அவங்களுக்குள்ள வந்துடுது அப்பல்லா வந்து இந்த மாரி ஆஹ எ அப்துல் கலாம் மாரி இருக்கணு நம்ப இந்த மாரி காந்திமாரி ஆவணு அந்த மாதிரியான என் இன்னும் போயி நம்ம இந்த ஆக்டர் மாரியே ஆயின்னு இந்த ஆக்டர் மாரி ஆனு அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து மாறிடுது நீங்க இத பத்
ஆ ஆமாங் கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப கண்டிப்பான உண்மைதா மீடியா ஃபுல்லா அதான உங்களுக்கு காமிக்கிறாங்க நடிகர்கள் தான காமி க்கிறாங்க அதனால அந்த பசங்களுக்கு வந்து பழைய தலைவர்கள் அவங்கள பத்தி செய்றதே இல்ல இதுல சோரம் வாங்கி கூட போடுறாங்களா மீடியால போடுறாங்களா அந்த மாரிலா எதுவுமே போடுறதுல்ல இப்போ உள்ள மீ மீடியா வந்து அந்த மாதிரி இருக்கு அனால பசங்கல்லா அந்த மாரி தா நெனைக்கிறாங்க அதா அந்த மீடியா வ து உம் சரியான முறையில யூஸ் பண்ணணு தவறான முறையில யூஸ் பண்ண முடியாது அப்டிங்கற மாதிரி அந்த தொலில்நுட்பத்த வந்து மாத்தி அமைக்கணு ஆனா அது எப்படி செய்வாங்கங்கிற தெரியல ஏனா பசங்க எப்படி அத யூஸ் பண்றாங்க என்ன பாக்குறாங்க எதுவுமே நமக்கு தெரியறதுல
கண்டிபா தோழி இப்ப பல்
இல்லனாலு நல்லா இருந்தது
உம்
சி ஒரு பக்க வேணு கண்டிபா ஆனா அந்த வளர்ச்சி வந்து சரியான பாதையை நோக்கி போ போ மாட்டேங்குது
நறிய ம் அம் கொஞ்சோ தவறான பாதைகளு பாதைய நோக் கியு ரொம்பா சீக் கிரமா போதுன்னு நா நெனைக்கிறே வளர்ச்சி பாதைய நோக்கிப் மெதுவாவூ சீர்கேடான பாதைய நோக்கி ரொம்ப இதுவாகு வேகமா போது பெண்களுடைய பாதுகாப்போ இதன் இது மூல மா பாதிக்குதுனு நெனைக்க
ஆமா ஆமாங்க கண்டிப்பா எல்லாமே பெண்களோட பாதிப்பூ பாதிக்கப்படுது அவங்கல்லா இத பாத்தாந்தாலுங்க மாறிறாங்க அப்டியே
ஆமா கண்டிப்பா ஒரு சின்ன வயசு பசங்களூ வந்து இந்த மாரி ரீல்ஸ் எடுத்து போத்தா போட்டா நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோ இது மூலியமா எல்லாருக்கு நம்ளித் தெரியு அப்டின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க நம்ளுடையப் வளர்ச்சிய பத்தி நம்ம வந்து படிச்சாலூ நம்ள நாலு பேரு பாப்பாங்க நம்ம வந்து நல்ல ஒரு நலமயில ஆல நாலு பேரு பாப்பாங்கன்றாங்க
எண்ணோ போயிடுச்சு எல்லாமே மீடியால போயிட்டா ஃபேமஸ் ஆயிர்லா அப்டின்னு நெனைக்கிறாங்க இப்பவுள்ள பசங்க எல்லாமே ரீல்ஸு யூ இது சேனல் அந்த மார்தா எல்லாருமே போறாங்க அதுல போனாதா நம்ம ஃபேமஸ் ஆக முடியூ அப்டின் நெனைக் கிறாங்க நம்மோ நல்லா படிச்சு நல்ல பழக்கவழக்கங்கள் நல்லப் பண்புகள் இதல்லா வளத்துட்டாலூ நம்ம ஃபேமஸ் ஆகலா அப்டிங்கிறது தெரியிறதில்ல ம்ச் ஏனா அது அவங்க பாக்குற அந்த உலகமே அப்படிதா இருக் நெட்ல அவ வர் ஒல அந்த மாரி பண்றாங்க எல்லாருமே அப்டிதா பண்றாங்க மேக்சிமம் இப்பல்லா பெரியவங்க கூட அந்த மாரியூ சில பேர்லா பண்றாங்க
சமூக வலைதளங்கள்ல வந்து நறைய நல்ல விஷ்யமா ப்ப நல்ல செய்திகளு இருக்கு ஆனா அத வந்து நறைய பேருத் தேடி தேடி போக மாட்டின்றாங்கய் இதுதா எல்லாருக்குமே வந்து முன்னாடியே வர்றதுனால எல்லாருமே இத் ப்
ஆமா நல்ல விஷயங்கள் வந்து டக் குன் முன்னாடி வர்றதில்லங்க அது நம்மதா தேடி போகணூ ஆனா அது தேடி போறதுக் கு இந்த பசங்களுக் தெரியறதில்ல ம்ச் டக்குன்னு முன்னாடி எது வருதோ அட்ராக்டிவா எது இருக்கோ கவர்ச்சியா எது இருக்கோ அத பாத்துறாங்க
சிந்தனைய வந்து திசை திருப்பத் துக்கான நறிய ஒரு சில இதுவுல்லா வருது விளம்பரத்துலேயே வந்து சிந்தனைைய திசைத் திறப்புறதுக்காக தா நடுல நடுல அந்த விளம்பரத்த வெக்கிறாங்க
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா அதுக்கு தா அந்த விளம்பரொ பணம் அது மூலியமா அவங்க பணச் சம்பாதிச்சுக்குறாங்க அவங்க சிந்தனைய வந்து மாத்துறதுக்கு அதுக்கு தா அந்த விளம்பரமே எல்லாமே விளம்பரம் பண்றவங்க எவ்வளவோ இதன் மூலியமா வருமான பண்றாங்கல்லங்க அவங்கவ அவங் உம்
இந்த விளம்பரத்தப் பண்ணி பண் இந்த விளம்பரத்த பண்ணா தா நம்ப பிரபலமாவோ இந்த விளம்பரத்த பண்ணா தா நம்ப வந்து எல்லாருக்குமே தெரிவோ அந்தம் அந்த ஒரு எண்ணத்துல எல்லாருமே போய்ட்டாங்க அனால மக்கள் கிட்ட யாருமே வந்து ஒரு மரியாதன்ற அந்த ஒரு வார்த்தையே வந்து இப்பலா வந் து ரொம்ப கம்மியா ஆயிடு சு பசங்களுக்கு ஆஹ் கண்டிப்பா ஒரு பஸ்ல ஒரு பெரியவங்க வந்தா அவங்களுக்கு நம்ப எழுந்துட்டு ச் ஆஹ் எட குடுக்குணு அந்த அந்த ஒரு தன்ம அந்த ஒரு சின்ன ஒரு விஷய கூட இப்ப இல்லாம போயிடுச்சு நா தா நா தானே வந்து உக்கான்சே நா தா இருப்ப நானு தான டிக் கெட் எடு
உம் எந்திரிக்கவே மாட்டாங்க அந்த் அப்பலா பழைய கொஞ்சோ முன்னாடி காலத்துலலா அந்த மாரி பசங்க எழுந்திரிச்சு எட கொடுப்பாங்க அந்த மாரி சொல்லியிருக்காங்க தோழி எங்க பாட்டிலா சொல்லிர்காங்க வயசானவங்கலா போனா எந்திரிச் ச சின்ன பச் சங்களா இருந்தா ஏந்திச்சு நீங்க உக்காருங்க அப்டின்னு சொல்லுவாங்கனு சொல்லிருக்காங்க ஆனா நா நம்ம பாத்ததில்ல நானு பாத் த்ததில்ல அப்டி யாரு
ஒரு ஒரு தெருவுல ஒரு பெரியவங்க நடந்து போனா ஒரு அ வதூரா பேசுறது ஒரு வார்த்தை ஒரு சில வார் ர்த்தைய விடுறது அந்த மாதிரி எல்லா எதுவுமே இல்லாம இருந்தது இப்பலா அந்த மாரி இல்ல யார் வந்தா இருந்தா என்ன யார் போனா என்ன நா பேசுறது தா பேசுவ நா இப் ப்டி தா நீங்க வேணா உங்கள மாத்திக் போங்க அப் ப்டின்றத ஒரு ஒரு சிந்தனைக்கு எல்லாருமே தள்ளப்பட்
ஆமா எல்லாருமே தள்ள ஆமாங்க ஆமா கண்டிப்பா யாரும் மே அவங்கள வந்து மாத்திக்குறதுக்கு தயாரா இல்லங்க நீங்க மாறுங்க நீங்க இந்த மாரி மாறுங்க
ஒரு சரியா ஒரு ச ஒரு சரியான பாதைல இருக்குறவங்கள யே நீங்க இ நீங்க யே இப்டி இருக்கீங்க நீங்க இப்டி இந்தா எப்டியப்பட்ட ஆள் அப்டின்னு சொல்லிட் டியே நம்ப்ள தல்றாங்க நீங்க்ளு இப்டி வாங்க நீங்க்ளு இப்டி யா இருக்குணு இப் ப்டி தா பண்ணணுன் சொல்லிட்டு நம்ல வந்து தூன்றது தெம்மாப் பண்டறு அப்பண்
ம் கண்டிப்பா ம் நம்ம அ ஒரு நல்ல விசேஷம் சொன்னா இதெல்லா எதுக் பண்ணிகிட்ருக்கீங்கேன் கேக்கறாங்க நம்ம வந்து இதெல்லா ஏ பண் இதுல்லா பண்ணா வாழ் கே ல முன்னுக்கு வர முடியாது
ஒரு கல்யாணத்துலே வந்து இந்த மாரிதா பண்ணனு இந்த மாரிப் ப்ரபலப்படுத்துனாதா உங்க கல்யாண நல்லா இருக் கொன்ற அந்த ஒரு ஒரு எண்ணத்துக்கு தள்ளப்பட்றாங்கோ ஒரு சின்ன ஒரு அப்பல்லா கல்யா னன்னா வந்து கோவில்ல பண்றது அந்த மார் ப்டி தா இருந்துச்சு இப்ப வந்து எல்லாருமே பண்ணனு அஞ்சு நாளா இருக்கணு பத் த்து நாளா இருக்
மூண் நாள் அஞ்சு நாள் ஆமா அதுக்கு உண்டான செலவு பாத் தீங்கனா அவளோ செலவு பண்றாங்க
ம் இதனால அவ்ங்க கடனுக்கு தள்ளபற்றா அவுங்ளோடய வாழ்க்கியே வந்து கடன் கடன் கடன் கடன் கடன்லியே போயிர்ச்
இர்க்குறவ்ங்க செய்யிறாங்க அப் ப்புடின்னாலே அதுவே ஒரு எனய பொறுத்தளவு தவறான விஷ்யம்ந்தா நா நன்ப்பே அது அது அதுகுனு அளவான தலவு பண்ணி பண்ணலா ஆனா ரொம்ப தாறுமாறாதா செலவு பண்ணி இதுல இல்லாதவ்ங்குளு இந்த விளம்பரத்துக்காக கடன் வாங்கியாது அவ்ங்க பார்வை நம்ம நல்லா தெரிய்ணு இவ்ங்க பார்வக்கு நல்லா தெரி எனு அப்டிங் இருக்கா கடன வாங்கி செலவு பிரமாண்டமா அவ்ங்க வாழ்க்ககுள்ள போகும்போது அந்த கடன் சுமையெல்லா அவுங்கதானே அத சரி பண்ண வேண்டியிர்க்கு லிங்ளா அதுக்கு முன்னாடியே அத யோஸ் சி சரியா பண்ணிக்லாம்ல இப்பெல்லா யாருமே கோவில்ல கல்யாணம் பண்றதே இல்ல தோழி தெரிஞ்சு எல்லாருமே லெக்ஸ்ட் ஆமா லெட்சக்கணக் குல மண்டபம் பிரமாண்டமா புடிச்சி அப்டிதா பண்ணணும்னு நெனைக்கிறாங்க என்ன பண்றதுன் தோழி ம் சமுதாய்
ம் ஆம்மாந் தோழி ஓகே உங்க கூட பேசினதுக்கு ரொம்ப நன்றி தோழி நம்ளுடைய நேரம் முடிஞ்சிடுச்சு
ரொம்ப நன்றி தோழி ரொம் ப நன்றி ஓகே